ஆ ப்ரோ வணக்கம்
வணக்கோ ப்ரோ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேன்
ம் சாப்டாச்சா
ஆ சாப்ட்டே ப்ரோ இப்பதா நீங்க
ஆ சாப்டே ப்ரோ சாப்டே ப்ரோ என்னா சாப்ட்டீங்க
நானா வீட்ல மீன் கொழம்பு
மீன் கொழம்பா ஓ புரியில ப்ரோ
மீல்ஸ் தா ப்ரோ மீன் கொழம்பு
ஓ ஓகே ஓகே ப்ரோ சைட்டீஸ்ஸு மீனா
சைடிஷ் மீன் தா ஃப்ரை
ஆ ஓகே ஓகே ப்ரோ என்ன ஒர்க் போயிட்டு வந்தீங்ளா
ஆ போய்ட்டு வந்த ப்ரோ
ஓகே ஓகே நீங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போறீங்ளா இல்ல பார்ட் டைமா போறீங்ளா
இல்லெல்ல காலேஜ் முடிச்ட்டு ஒரு ஃபார்மா கம்பெனில ஒர்க் பண்றே சொலரா ஆக்டிவ் ஃபார்மா சைன்ஸு டேப்லெட் டேப்லட் டேப்லெட் கம்பனி
ஓ அப்டிங்ளா அங்க ஸ்மெல்லா இருக்காதா டேப்லெட் ஸ்மெல்லு
ஆ எல்லா வரு அது நம்ம போக போக பழகிடும் ப்ரோ
அப்டியா அதனால எது ப்ராப்ளம் வராதா அந்த ஸ்
ஓ அ அதெல்லா இல்ல ப்ரோ நம்மளுக்கு இன்சூரன்ஸ் இருக்குல்ல
அப்டியா
ஆமா கம்பெனி ஸ்டாஃப்னு சொல்ல இன்சூரன்ஸ் லா இன்க்ளூடு
ம் ம் ம் ம்
அ அதலே அப்டி இன்க்ளூட் ஆயிடு நீங்கதா பீஷ் பீஷ் சேல்ரியா
ம் சேல்ரி எவ்ளோ வரு
சேல்ரி இப்போதைக்கி தேட்டி கே
ஓகே எத்தன வர்ஷமா போயிருக்கீங்க ப்ரோ
நா இதோட ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆவுது ப்ரோ
அச்சச்சோனா க பர்மெனட்டா ஜாபு இல்ல
என்ன ப்ரோ ஆ பர்மனன்ட் தா ப்ரோ கம்பெனி ஸ்டாஃப் பெர்மனட் தா நம்ம லோக்கல்ல இருக்க ஈஸி சியா கொஞ்ச அடைய உள்ள போயாச்சி
ஆ ஆ
அ ஆ ஏனா நா ஏற்கனவே பேராமெடிக்கல் முடிச்சிருக்கே பி எஸ் சி ஆ அதனால பக்கத்துலே ரெசிம் குடுத் து நா வேலய முடிச்சு எப்டினா காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒன் மன்த்தா ஃப்ரீயா இருந்தே ஆனா பக்கத்திலே கம்பெனி இருக்கு ஆனா எனக்கே தெரியாது இங்க லோக்கல்ல தா இருக் கு மிஞ்சி போனா ஒரு என்ன ஒரு எட்டு கிலோமீட்டர் தா ப்ரோ இருக்கு
ஆ ஆ
எனக்கே தெரியாது அப்புறோமேட்டு ஒரு அண்ணே ஒருத்தர் சொன்னாரு இங்க போய் ரெஃபர் பண்ணா ரெஃபர் பண்றே நீ போய் அங்க போய் என்னோட ரெஃபர வச்சு நீ போய் அங்க சொல்றா அர் அர் அர்
அ ஆ
ரெஸ் ரெஸ்யூம் குட்த்து போடா ட்றா இதுக்கு போடா இன்ட்ரவியூ போடா அப்டினாரு நானு போனே அதுக்கப்றமே டப்புன்னு ஒன் மன்த் எஸ் ஓ பி பண்ண சொன்னாங்க எஸ் ஓ ச் அதா எப்டி சொல்றது ட்ரெய்னிங்
அவங்க வர்துக்காக நம்ம அவங்கள பாக்கணு பாத்து பாத்துக்கணு அந்த மாரியா
ஆமா அந்த எப்பின்னா ஒங்களுக்கு எந்த ப்ரொடெக்ஷனோ அந்த ப்ரொடெக்ஷன்ல நீங்க வந்து ட்ரெய்னி்ங் முடிக்கணு
ஓகே
டேப்லெட் ஏரியாவா இல்லை பவுட்ரு ஏரியாவா அதுக்கேத்த மாய்ச்சரு டெம்பரேச்சரு எல்லாமே நா பண்ணும் சேம்பிள் எடுக்கணு லேபுக்கு எடுத்துன் போணு டெய்லிக்கு இதா வேலையா ப்ரோ கரெக்டா டெய்லிக்கு வேலைக்கு போ ஆனா இப்ப எப்பட்ன்னா ஃபார்மா அ இது போனாவா டெயலிக்கு ஒரு பேட்ச் வச் பேட்சா போவோ ஒரு ஏழு பேட்சுனு வச்சிங்கங்களே ஒரு நாளைக்கு ஏழு பேஜ்ல எத்தின் டன்ன எடுக்கணு
ஆ ஹ
ஒரு பிளாண்ட்க்கு ஒரு ஐம்பது அறுபது பேர் இருப்போ ப்ரோ கம்பெனி ஸ்டாஃப்ன்னு பாத்தனா ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு பிளாண்ட்ல ஒரு அவன் கம்பெனி ஸ்டாப் பாத்தா ஒரு நாலு பேரு சூப்பர் வைசர் மெயின் சூப்பர்வைசர் ரெண்டு பேர் ஒரு ஷிப்டுக்கு ஒரு ஷிப்ட்க்கு அதுக்கு பின்னாடி கொஞ்சோ எல்ப்பரு எல்ப்பரு இருப்பாங்க அப்ரண்டிஸ்னா நேம் நேம் ட்ரெனிங்ன்ட்டு அவங்க ஒரு அப்ரெண்ட்டிஸ் ஒரு அவங்க ஒரு டீம் ஒரு ஒரு எப்டி சொல்றது இது ஒரு எட் ஆமா அவங்க ஒரு டீம் இருப்பாங்க அந்த டீமுக்கு எப்டின்னா ஒரு கம்பெனி ஸ்டாஃப்புக்கு ரெண்டு நீம் ட்ரெய்னிங் நீம் ட்ரெயன் அவங்க அவங்களுக்கு ஒரு எல்ப்பர் இருப்பாங்க இப்ப கான்ட்ராக்ட் லேபரு மிட் மெட்டீரியல் எல்லா அப்றோ ப்ராடக்ட் மெட்டீரியல் எல்லா டிஸ்பேச் பண்றது லோட் பண்றது அன்லோட் பண்றது எத்துக்கு அதுக்கு தனியா மொத்தமா இருப்பாங்க ஆனா பார்மாக்க எல்லா பார்மா போ எப்டினா கொஞ்சோ ஸ்மெல்லு வரு அது வரு மயக்கோ வரு அப்டி இப்டின்னு கொஞ்சோ யோ சிச்ருப்பாங்க போயி ஒரு வாரத்துல அது கெமிக்கல் கிமிக்கல் எல்லா செட் ஆயிடுத்து
செட் ஆய்த்து
ஆமா ப்ரோ அது ஃபீல்டு தா தெரியு ஆனா அது நம் நம்ப உள்ள போயிட்டோனா நம்மளுக்கு அந்த வேலையு கொஞ்ச பிடிச்சி வேலை செய்வோ ப்ரோ
ஈசியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா ப்ரோ
பாச்சுக்கேத்த மாரி மந்த்லி என்ட்டுனா ஆ பேட்ச் எதுன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரியில ஏனா பேட்ச் அதிகமாக ஆர்டர் வந்ததுன்னா இந்த தன்னேஜி இந்த இந்த டிரனேஜ் இந்த கண்டெய்னர் சீக்கிரமா போயிடணுனா அதுக்கேத்த மாரி அன்லோட் பண்றது கொஞ்ச சீக்கிறோ லேட் ஆகு இல்ல சீக்கிரமா ஆர்டர் அர்ஜென்டா இருந்ததுன்னா கொஞ்ச சீக்கிரமா பண்ற மாரி வரும் ப்ரோ
ம் நீ என்ன நீ என்ன ப்ரோ இது பண்ற ஒர்க் பண்ற அங்க
நா வந்து அங்க ஐ பி சின்னு ஒரு பிளான்ட் இருக்கும் ப்ரோ அது எங்களுக்கு பக்கத்து பில்டிங்ல இருந்து அங்க இருந்து எங்களை மெட்டீரியல் லோட் பண்ணுவாங்க பைப் பைப் லைன் வழியா வரு அந்த மெட்டரியல் நாங்க கரைச்சி நாங்க ஆ எம் சி ஏன்னு ஒன்னு ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு இருக்கு அந்த ப்ராடக்ட் மிக்ஸ் எப்படினா எஸ் எஸ் பெரிய ட்ரம் வீட்டுல தண்ணி டாங்கல்லா இருக்குல்ல
ஆமா
ஆ அந்த மாரி எஸ் எஸ்ல ஒரு லாரி ஒரு தண்ணி லாரி போனா தலைகீழ நேரா நிக்க வச்சு எப்படி இருக்கு அ
அவ்ளோ பெருசு
அவ்வளோ பெருசு எத்தின்னா ஒரு முப்பதாயிர லிட்டரு
ஆ
ரெண்டு ரெண்டு மாடிக்கு அந்த டேங்க் இருக்கு ரெண்டு ரெண்டு மாடி அளவுக்கு அந்த டேங்க் இருக்கும் ப்ரோ
அப்டியா அதுல அதுல எவ்வளோ ப்ரோ ப்ரோக்ஷன் பண்லா
அதுல கரெக்டா இப்படி சொன்னா ஒரு ஒரு மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் ஒரு டன்னு ஆ மொத்தோ அஞ்சு அஞ்சு டன்னு வந்து எம் சி ஏன்ட்டு ஒரு மெட்டீரியல் நம்ம அதுல கொட்டணு அதுக்கப்புறோ ஐ பி என் என்ற ஒரு மெட்டீரியல் அது கொட்ணு அதுக்கப்புறமேட்டா
ப்ரோ கொட்றதுக்கு
ஆஹா அது வந்து எப்படின்னா கையில பட்டா பயங்கர டாமேஜ் எதா ஆயிடு கெமிக் க்கல் ஆமா அஃபெக்ட் ஆயிடு ப்ரோ இதலா எம் சி ஏ ன்றது வந்து என் கையில நா வேலைக்கு போன புதுசுல என் கையில பட்டு எ மூணு விரல் வந்து தோலே உறிஞ்சிடுது
ஓ அவ்ளோ பவர் அது
ஆமா ப்ரோ
அ அ அ இப்ப அது எங் எப்டி ப்ரோ எங்கருந்து வரு அந்த எம் சி ஏனு சொல்றீங்கள
அந்த அதல்லா எல்லா வந்து குஜராத் ராஜஸ்தான் இன்டியாவ சொல்றே அங்கந்து எக்ஸ்போர்ட் மூலியமா கண்டெய்னரு இல்ல லாரி மூலியமா டிரான்ஸ்போர்ட் மூலியமா எங்க கம்பெனிக்கு வந்துரு
ம் அது பவுடர் மாரிக்குமா லிக்விட் மாரிருக்குமா ப்ரோ
சாலிடு லிக்விடு ஆவு பவுட்ராவு ஆவு
ஓ
ஆமா ப்ரோ அது எப்படின்னா ஸ்டேபுளா இருக்கு டெம்பரேச்சர் தாங்கலனா லிக் விடாவு மாறிடு டெம்ப்ரேச்சர் கர டாருணா ஆமா கரெக்டா இப்ப எப்டி சொல்றத் ஐஸ்கிரீம்மேரி ப்ரோ கரெக்டான டெம்ரேச்சர் மெய்ன்டன் ஆச்சுனா கரெக்ட்டாருக்கு இல்லன்னா வந் டெம்பரேச்சர் கொறைஞ்சதுன்னா பொருளே மெல்ட் ஆயிடு
ஓகே அ இப்ப அது வரும்போது எப்டி கூலிங்கான இதுலந்தமா இல்ல
கரெக்டான டெம்பரேச்சர்ல கரெக்டான பேக்கிங்ல வரு ப்ரோ நம்ம அந்த பேக்கிங்
கூலிங்கான கண்டெய்னர்ல வருமா இல்ல ஏப்டின்னு கேக்கற
இல்ல இல்ல பேக்கிங் வந்து அந்த ஒரு பேக்ல வரு ப்ரோ அந்த பேக்ல கர் டான ஸ்டேபுளான இது டெம்ப்ரேச்சரெல்லா மெய்டெய்ன் பண்ணி கரெக்டா அத லாக் பண்ணி வரு நம்ம வந்து இங்க ஓபன் ஓப் ஃபோன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷோ அந்த மெட்டீரியல எடுத்து ஒரு சின்ன ஒரு ஸ்கூப்பு தெரியுல ப்ரோ
ஆமா ஸ்கூப்பு
ஆ அல்ர மேரி ஸ்கூப் இருக்குல்ல ஆ அந்த ஸ்கூப்புல ஒரு அள்ளி அந்த மெட்டீரியல அள்ளி ஒரு அர மணி நேரோ வச்சிருந்தோன்னா ஃபுல்லா மெல்ட் ஆயி தண்ணி மறி ஓடு அது பட் ட்டுனா தா லைட்டா ஒரு டிராப் பட்டாலே மூஞ்சில, கண்ணுல எங்க பட்டாலு டேஞ்சர் அது கண்ணுல மட்டு பட கூடாது
அத ஒரு இது இது மாரி ஆசிட் மாரி
அசிட் மாரி அந்த மெட்டீரியல்ல ப்ராசஸ் பண்ண சொல்ல டேங்க்ல ஆ லோட் பண்ண சொல்ல மட்டு ஜெம் ஷூட் தெரிமா
என்னது புரில ஜெம்சூட்
ஜெம் ஷூட்னா எப்டின்னா இப்ப எல்லா ஸ்பேஸுக்கு போறவங்கல்லா போட்டுன்னுஇருப்பாங்க தெரிமா
ஆமா
ஆமா ஆ அந்த மேரி ஷூட்ட போட்டுன்னு ஹெல்மெட் போட்டுக்குணு கண்ணாடி போட்டுக்குணு அப்பறோ
நா இது வந்துபத்தினா கொரோனா வந்து அந்த ட்ரெஸ் மாரி போட்டுருந்தாங்கள அந்த மாரியா
ஆ அதேதா ப்ரோ என்ன ஒண்ணு இது கிளாத்துல இருக்கு ஒன்னு ஒண்ணு ரெண்டு பிளாஸ்டிக்ல இருக்கு டி வி சி ல அந்த ஜெம்சூட்லா போட்டுக்குனு அந்த மெட்டீரியல எம் ஸி த்ரீ ஹன்ட்ரட் மீட்டர்ல சார்ஜ் பண்னணு டேங்குல ரெஃப்ரஷ் டேங்க்ல ப்ரோ அதுலு அத சார்ஜ் போனு சொல்லி எப்ப வேணா ஆனா வந்து நம்ம ஒரு டன்னு வந்து நம் ளால தூக்கி கொட்ட முடியாது அ ஈ ஓ டின் கிரேன் இருக்கு ஒரு ஒரு பில்டிங்கிகி ஈ ஓ டின் கிரேன் இருக்கு அதோட கெப்பாசிட்டி ஒன்றர டன் வரைக்கு ஒன்றர டன்னு ரெண்டு டன்னு கெப்பாசிட்டி அது அதுவு லிஃப்டு நம்மளே ஆப்ரேட் பண்ணி கரெக்டா எத்துனு வந்து அந்த டேங்க்குகு நேரா வச்சி அந்த ஓப்பனர் மேல ஆமா ப்ரோ எங்களுக்கு அதான வேல
அப்டியா
ஆமா எங்களுக்கு அதா வேல நாங்க லீயி ஓ டி ஆப்ரேட் பண்ணுவோ சூப்ரவைச இவரு எடய்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாரு ஆ ட்ரெ நீம் ட்ரெய்னர் வந்து இதுவு ஆ இ எம் ஆர் ஷீட்டுனு ஒரு ஷீட் இருக்கு நம்ம என்னன்னலா எந்தந்த டைமிங்கு என்னன்ன ப்ராசஸ் எத்தன டிகிரி செல்சியஸ் இருக்கு என்னா ஸ்டேஜ்ல இருக்கு மெட் டீரியல்ன்ட்டு எல்லாத்தையு நம்ம அத லோட் இது இ எம் ஆர் ஷீட்ல ஏது பண்ணோ
ஓ ஆ ஆ
அதுல ஒரு பொருள் மிஸ் ஆனா கூட ஒன்து சிஸ்டம்ல போட சொல்ல கரெக்டா காட்டி குடுத்துரு இந்த ரெக்கார்டு வந்து வெள்ள வெளிநாட்டுக்கு போய் சேருதுல்ல பவ்ட்ரு நம்மளோட பவ்ட்ரு
ஆமா
அந்த பவுட்ரு இந்த ரெக்கார்ட் லா கரெக்டா இந்த சிஸ்டத்துல காட்னா மட்டுந்தா பேட்சு ஓகே ஆவு ஒரு ஆமா ஒரு ஒரு ஷீட்ல நீ மிஸ்டேக் பண்ணாலு அதுவே மெட்டீரியல் மொத்த கண்டெய்னருக்குமே ஃபெய்லியர் ஆய்டும்
ஓ ஓகே
துல்லியமா போனு ப்ரோ
ஆ ஆ இப்ப அது வந்து இப்போ நீங்க அந்த இதுல கண்டெய்னர்ல கொட்ர அந்த இதுல கொட்றீங்கள அது வந்து இப்போ அது பிப்பரனான் வந்து எப்டி டேப்லெட் மாரி இது பண்ணி நீங்ளே இது பண்ணீங்ளா ரெடி பண்ணீவிங்ளா இல்ல
இல்ல இல்ல ஹீட் பண்ணுவோ ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுவோ நூத்தி பதினாறு டிகிரி வச் சி ஹீட் பண்ணுவோ ஹீட் பண்ணி அதுக்கப் அப்புறமேட்டு உள்ள ஃபேன் இருக்கும்ப்ரோ ஷரருன்ட்டு ஒரு ஃபேனு கலவை கலவை மிஷின் மெரிய இருக்கு உள்ள சுத்துற மெரி அந்த மிஷின வச்சு சுத்தி அது கூட வந்து ஐ பி எ னு ஒரு மெட்டீரியல் லிக்விடு ஒரு எரநூத்தி அம்பது லிட்ரு அது ஒரு லிக்விடு ஊத்துவோ ஐ பி ஏ டுன்னு ஆமா அது கூட நெறையா மெட்டீரியல்னு இது பண்ணுவோ மிக்ஸா வும்ப்ரோ அதெல்லா போட்டு அப்றோ கூல் பண்ணுவோ ஒரு இந்த டெம்பரேச்சர் வரப்போனே சாம்பிள் போய் குடுத்து சாம்பிள் ஓகே ஆய்டுசுனா லேபுல
ஆ
சாம்பிள் ஓகே ஆயிட்டவொன்ன மறுபடியு ரிசல்ட் வந்தோனே அத பாத்தட்டு அதுக்கடுத்த ஸ்டேஜு என்னா ப்ராஸஸ் அத பண்ணனு அப்றோ வந்து பில்டிங்கு எங்க பில்டிங்லேந்து பின்னாடி வந்து எல்லா ஸ்டோரேஜுக்கு ஒரு ஒரு டேங்குக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு
ஆ ஆ
அந் இந்த மெட்டீரியல் ரேடியஷன் பேட்ச எத்து ஒரு டேங்க் ஃபிரீயாந்தன அந்த டேங்க்ல வெச்சு அடுத்த பிளான்டுக்கு போவோம் எங்கப் எங்களோடப் ப்ராசஸ் இது மட்டும்தான் அப்பரோ காஸ்டிக் சோடான்ட்டு இன்னொரு டேங்க்லா காஸ்டிக் சோடா இருக்கும்
ஆ
காஸ்டிக் சோடானா எப்டி உங்களுக்கு தெரியுமே இந்த வீட்ல பாத்ரூம்லல்லா வந்து டைல்ஸ்க்குல்லா ஊத்தி வாஷ் பண்ணுவாங்லே ஒரு மாரி நெடியா இருக்குமே ப்ரோ அந்த காஸ்டிக் சோடா அந்த காஸ் டிக் சோடாவும் நாங்க தயாரிப்போம் அத் அதுவு எங்
ப்ரோ இப்ப நீங்க தயாரிக்றது வந்து பவுடர் மாரி போகுமா பேக்கிங் ஆயி இல்ல எப்டின் கேக்குறே
இல்ல இல் எங்க பிளான்ல லிக்வுடா இருக்கு
ஓகே
அதுக் அடுத்துதான் வந்து பக்கத்து பிளான்ட்டுக்கு போக சொல்லதான் வந்து பவுட்ர் ஆகும் ம்
ஓகே பவுட்ர்ராய்டு நீ இங்கந்து இந்த இப்போ இங்க இருக்கீங்கல்ல ஒர்க் பண்றீங்ல்ள அங்க பக்கத்துலேயே டேப்லெட் மாரி அத ரெடி பண்ணி ஃபாரின் அனுப்போங்ளா இல்ல வறும் பேக் பெரிய பேக்ல போட்டு அம்ச்சு வுட்ருவாங்லா
ம் செரி ப்ரோ செரி ப்ரோ டைம் ஆய்டுச் சே நன்றி வணக்கம் ப்ரோ
ஆ செரி ஓகே ஓகே ப்ரோ